ஆஹ் கே
ஓகே ஓகே அந்த மாரி நறைய மாட்டிக்கிட்டு முழிச்ட்டு அதுல தப்பிச்சி வெளிய வந்துருவேன் மோஸ்ட்லி வந்தேன்னா தப்ச்சி வெளிய அவ்ளோதான் மாட்டி மாட்டிக்க மாட்டேன் பட் வந்து எப்படின்னா ஆ அவுங்க கூடதான் சுத்துவேன்
ஓ
மோஸ்ட்லி ஆஹ் மாட்டிக்க மாட்டேன் அந்த மாரி அந்த மாரி எனக்கு வந்து யுனிக்கான பேர் இருக்கிறதுனால கொஞ்சோ ஸ்கூல்ல வந்து நம்ம பிரபலம் தான் பத்தாததுக்கு என் பேரு வந்து யாருக்கும் இருக்காது சொல்லு ஆஹ்
ஆமா
அது பத்தாத குறைக்கும் புக்குல வேற வருமா நம்ம சொல்லவே வேனா புக்ஸ்லல்லாம் நறைய வந்திருக்கு க்கு கொஞ்சோ சொல்ல போனா ஆஹ அதனாலயே வந்து நிறைய ஞாபம் வச்சுப்போம் ஞாபகம் அசல்ட்டா ஞாபகம் இருக்கும் நிறைய பேருக்கு ஒன்னும் ரெண்டு சப்ஜெக் வந்த கூடபராவுல மூணு நாலு சப்ஜெக்ட்ல வரும் அதுல கார்ட்டூன்ஸ்ல வேற வரும் அ அதனால வந்து நிறைய பேர் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க அது பத்தாதா குறைக்கி வந்து நான் என்ன பண்ணுவேன்ன என்ன சேகேன் சண்டல்லே இருந்து தேடுஸ் சண்டல் வரையும் தேடு பேர்து வரையும் ஏ செக்ஷன்ல இருந்தே அப்புறம் வந்து பி சேக்ஷ்ஸ் மாத்தி விட்டாங்க பிப்து சிக்ஸ்து அப்புறம் வந்து செவன்த் எயித் செவன்த் செவன்த் ஆமா செவன்த் மட்டும்ச்சு செவன்த்ல சி செக்ஷன் மாத்தி விட்டாங்க இப்ப நம்ம வந்து ஆல்ரவுண்டர் மூணு கிளாஸ்மே நம்மளுக்கு எல்லாருமே தெரியும்
டி கிளாஸ் போயிருக்கீங்களா
ஆஹ டி கிளாஸ் தான் போனதில்லை நானு டி கிளாஸ்ல வந்து டி கிளாஸ்ல அப்புடின்னா எங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் வந்து மூணு கிளாஸ் தான்
ஓ ஆமா ஏபிசி தான் இருக்கும்
ஆ மெடரிக்லேஷன் மூணு அது வந்து டி வந்து இது ஹையர் செகண்டரி சிச் ஹையர் செகண்டரி இது அது என்னது மறந்துச்சு சிபி எஸ் ஆ இல்ல இல்ல சிபிஎஸ்ன்னு ஒன்னு இருக்கும் உஹம் உங்க இதுல இருக்கலாம் எங்க ஸ்கூல் அப்படி கிடையாது இவங்க வந்து ஸேட் போர்டு அவங்க சிபிஎஸ்சி ஓகேவா தங்க மூன்னு மூன்னு செக்ன் ஸ்டேட் போர்டு அவங்க சிஸ் ஒரே ஒரு செக்கன் சி பிஎஸ் ச அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் ஆ ஆஹ் ஸ்டேட் போடு இருந்த நால எப்படி சொல்றதுனா ஈஸியா தான் இருக்கும் ஆனா நம்ம படிக்கிறால்லாம் கிடையாது ஓரளவு ஓகே ஓகே இன்ற மாரிதான்
உம் நான் படிக்கவே மாட்டேன் நான் அதாவது எப்டிடனா அங்க சொல்லி் கொடுப்பாங்கல அத வச்சுதான் எக்ஸாம் எழுதுவேன் அப்படி இல்லைன்னா எனக்கு காலேஜ்லயுமே என்ன எக்ஸாம்னு எனக்கு தெரியாது இப்ப போனனா என்ன எக்ஸாம் எப்படினு கேடாடாரு அப்பதான் எனக்கு எக்ஸாமே தெரியும் அப்போ அப்புறம் என்ன சொல்லுவாங்க அ படிச்ட்டேமாங்க எனக்கு எக்ஸாமே நா இப்பதா கேக்குற என்ன படிச் சியா அப்டினா அப்பற சரி நீ படிச்சது வரைக்கு சொல்லு அப்டிம்பே எனக்கு அடுத்தவிங்க படிச்சாலு எனக்கு மண்டைல ஏறாது நீங்க படிச்சத சொன்னி னொனா அந்த ந்த அங்க சொல்லி குடுக்கறத வச் சே நீங்க சொல்லுவீங்ள அ த வச்சு எழுதுறதா நா படுச்சா மண்டைல ஏறாது
ம் நீங்க சொல்ற மாரி ஓகே ஓகே எனக்கு அப்டிதா பட் வந்து நா எப்டின் னா ஒரு நாள் ஒரு நாள் முன்னாடி படிப்பே நாளைக்குனா ஒரு நாள் நைட்டு ஒ பண்ணு அந்த மாரி நைட்
ஓ எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு மாச இருக்குல்ல நாளைக் படுச்சு
ஆ அப்டிதா உட்ருவே நா படிக்கனா படிச்சிக்லால்லா இல்ல பாத்துக்கலா அப்டின்ற மேரிதா நம்மளுக்கு ஒரு தைரியொ வந்துரு ஆ ஒரு மாச இருக் கேடா எவ்ளவோ இருக்கு அப்டின் சொல்லிட்டு ஐயோ யோ பா அதல்லா உழக் கூடாது அதனால் தா அந்த ஒன் டே நைட்டு இல்லன்னா அது கூட படிக்க மாட்டோ சொல்லப்போனா ஒன்டே நைட்டு வந்து படிச்சிருவோ அழகா தெளிவா படிச்ட்டு வந்து ஆ அப்ப சொல்லும் போனா எங்க கேங்கெ அ ப்டிதா இப்பொ காலேஜுல ஒன்டே நைட்டு தா ஃபுல்லா ஸ்டடி குரூப் ஸ்டடி போட்ருவானுங்க வ ஸப்ல வந்து வீடியோ கால் போட்டு சொல்லி தருவானுங்க இது இதுரா அது அதுரா
ஓ நாங்க அப்புல்லா இல்ல காலேஜ கட்டடுச்ட்டு படத்துக்கு போவோ பிரியாணி சாப்புன்ணுங்கிறதுக்காக பிரியாணி சாப்புன்ணுங்கிறதுக்காகவே க்ளாஸ கட்டடுச் ட்டு போவோ
ஓகே ஓகே நீங்க வந்து எப்புடி கிளாஸஸ்னா கா காலைல போயிட்டு அட்டனன்ஸ் போட்டு ரெண்டு ரெண்டு மூணு கிளாஸ் அப்டி கட் பண்ணீங்ளா
உங்களுக்கு ஃபுல் டே காலேஜ் ஜா ஹாஃப் டேவா
எங்களுக்கு
எங்களுக்கு ஹாஃப் டே தா காலேஜு
ஆ அப்ப பிரச்சன இல்லல்ல அததா எங்களுக்கு ஃபுல்டேன் இருந்தாலயே அவங்களுக்கு போக புடிக்காது முக்கால் வந்து ரெண்டு செம் முடிச்சிருக்குன்னா ஒரு செம் சக்சஸ்ஃபுல்லா ஒருதான் ஒரு செம்முக்கு மூணு மாசம்னா மொத்தம் ஆறு மாசம் காலேஜ்ன்னு வச்சுக்காங்களேன் அந்த ஆறு மாசம் நாங்க ரெண்டு மாசம் கூட முழுசாப்போயிருக்க மாட்டம்
ம் போயிட்டு மூணு மொத்தம் அஞ்சு அவர் இருக்கும் ம்
வாசல் வரியும் போவோம் போணுமா அப்டின்னு தோணும் யாருக்காவது ஒருத்ததுக்கு தோணும் அப்டியே ரிட்டன் அடிச்சிருவோம் அவ்ளோதா போயிட்டே நீங்க சொல்ற மாரி சாப்புறது இல்ல எனா மூவிஸ் இருந்தான் மூவிஸ் பாக்குறது அந்த மாரிதான் எப்படி சொல்றதுன்னா நறைய பேர்னாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரெண்ஸ் கிட்டல்லாம் நான் சொல்லுவன் அவரு என்ன சொல்ல ஆரம்பிச்சா டே நீ கட்டனதுக்கு ஒரு மூவி ரிவியூவர் ஆயிலாண்டா டெய்லி போயிட்டு படம் பாக்கறதுக்கு
ஆமா
அது ஃபர்ஸ்ட் எல்லாமே பாத்ருவோம் சொல்லப்போனா அந்த மாசத்துல ரிலீஸ் ஆனது எல்லாம் அந்த ஷத்துல ரீசன் எல்லாமே பாத்துருவான் சொல்ல போனா எட்ட டைம் நம்ம டைம் ஓட்ணும்ல
ஆமா
டைம் நறைய இருக்கும் ஓட்னும் ஒன்னு நாங்க எதனா வந்து இது உள்ள ஸ்டோர்ல மால்ல போய் சுத்தி பாப்போம் அது வந்து ஸ்போர்ஸ் எக்யூப்மெண்ட் அதல்லான் இருக்கும் பொல அதுல போய் ஓட்டுவோம் நான் வந்து ஆஹ் புரில
டிஸ்டிக் எந்த டிஸ்டிக்
சென்னை சென்னை
ஓ ஓகே ஓகே
அந்த அந்த சைடு தான் மால் எதனா இருக்குமா
ஓ
அங்க வந்து இந்த இது தெரியுமா ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம்
ஆம்மா
அங்க போயிட்டு எதனா புட்பால் இருந்ததுன்னா அது ஒரு அரை அவர் விளாடுவோம் ஏன்னா பேட் வாங்கற மாதிரி செக் பண்ற மாரி தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு விளாடுவோம் ரெண்டு நாள் ஆஹ் ஏசி காத்து வாங்கற பத்தாதுக்கு இன்னமோ பேட் வாங்குறவங்க கூட அவ்ளோ டெஸ்ட் பண்ண மாட் நாங்க டெஸ்ட் பண்ணிருக்கோம் என்னடா பேட் இது குவாலிட்டியாவே இல்லட அப்டின்னு சொல்லி
அஹ் கடக்கார இங்க ஓனர்ரோ உள்ள சாப்கீப்போ பாத்தாலே தெரி்ஞ்சு இவிங்க எப்புடி
இல்ல இல்ல இல்ல இல்ல அவங்க வரும்போது நாங்க வேணும்னே சொல்லுவோம் என்னடா இது குவாலிட்டியே இல்லையடா என்னடா இது கட்டன் அப்படின்னு சொல்லி நாங்களே சொல்லுவோ வேனுன்னே சீ சீ ஆஹ் ஆஹ் கூப்பிட்டு வேற கேப்போம் சார் நீங்க பேட்டு வா வாங்கலையா சார் அப்படின்னு
பரிதாபங்கள்ல்ல இந்த சேரீ இருக்கா இல்லைங்க இந்த சேரீ இல்ங்க மேல கிளி வச்ச மாரி இருக்கா அது இல்லீங்க ஓ அப்படி நாங்க அதுதாங்க தேடி வந்தே அந்த
அதுதான் அதே மாதிரிதான் நாங் எது இல்லையோ அத தேடி வந்தன் சொல்லுவோம் அப்புறமா வந்து இல்ல உங்க பேக் எதுவுமே குவாலிட்டியா இல்ல நெக்ஸ்ட் டைம் நல்லா குவாலிட் யா பண்ணுங்க நாங்க வந்து எப்படி சொல்லுவோம்னா உங்க தப்பு அவங்களுக்கு தப்பு இருக்காது சொல்ல போனா அதா அது வந்து நாங்க சொல்லவோம் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கஸ்டமர்ஸ் வருவாங்க என்ன மாரி கஸ்டமர்ஸ் எல்லாம் மோஸ்லி இந்த கடையெல்லாம் வாங்க மாட்டாங்க சொல்ல போனா நானு மோஸ்ட்லி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்ன சொல்லுவன் அவர்கிட்ட அவரும் வந்து
ஆன்லைன்ல ஆர்டரு பண்ண நீ யாப்பா இங்க வந்த
அதான் நம்ம என்ன சொன்னாலும் அவர் பெருசா கத்தவும் முடியாதுல ஃபுல்லா கேமரா இருக்கும்ல்ல அதனால வந்து ஏதான் வேலை செய்யற பாவத்துக்கு நம்ம பேசுறதெல்லாம் கேட்டன்ன இருப்பாரு வேற வழி இல்லாம எனக்கே ஒரு டைம் பாவமா தோணும் சரின்னா வந்து வெளாட்டு போயிலாம் அப்படினு சொல்ட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு ஆ அதுதான் அழகா வீட்டுபோய்டுவன் இதோட ஸ்டார்ட்டிங்லலாம் ஒரு பயம் இருக்கும் பாருங்க
என் ஆமா அப்டியே அடிவயிரலாம் கலக்கும் அயயோ அப்டின்ட்டு உம்
டைம் வந்து ஸ்டாடிங்லபண்ணும் போது எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது நைட்லாம் தூக்கம் வரல ஐயோ கண்டு புச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க கண்டு புஷ்டாங்க என்னா படுவாங்க அப்டின்னு சொல்ட்டு அப்புறமா வந்து பண்ண பண்ண பழகிச்சு ஓகேடா பாத்
அதா பொண்ணுங்களா இருந்த இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கும்
ரொம்ப பயமா இருக்கும்ல அதுதான் நம்மளுக்கு ஒன்ஸ் வந்து எப்டி சொல்லறது ஒரு விளாக் அப்டியே போய்ட கண்டினியூ பண்ட்டு பாத்துக்கலாம் மாட்டவா போறோம் அப்டின்னு மாட்டினாலும் பாத்துக்கலாம் அதனா சொல்லிடலாம் அப்டின்னு நா எங்க இப்ப கூட காலேஜ்ல வந்து முக்கால்வாசி வந்து நான் மாட்டிருக்கேன் காலேஜ்ல மாட்டிருக்கேன் காலேஜ்ல மாட்டி எனக்கு கால் பண்ணி பேரண்ஸ் கூட்டுவாப்பா அப்டின்னு சொல்லிரு காங்க பட் வந்து நா வீட்லே சொல்லல எதுவுமே சொல்ல மாட்டேன் வீட்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தா கூட எனக்கே தெரியாது சொல்ல போனா
ஓ நீங்க என்னப்பா நீங்க டைரியில உங்க பேரண்ட்ஸ் கையெழுத்து போட்டு போயிருக்கீங்களா
ஆ அதலான்
அதெல்லாம் எங்க அம்மாவோட கையெழுத்த எல்லாம் நான் அச்சு பிசுறாம போடுவேன்
ஆ அந்த மாரி எங்க அப்பா வந்து எப்டின்னா ரொம்ப ஸ் டீரிட் ஒரு சப்ஜெட்ல ஒரு சப்ஜெட்ல பெஃயில் ஆயிட்டானா ஓகேன்ற மாரி உற்றுவாரு திட்டிவுட்ருவாரு ரெண்டு சப்ஜெட்டு மேலப் பெயில் ஆயிட்டேனா வெளு வெளுனு வெளுத்துருவாரு என்ன எப்டி அடிபார்னா அப்டி அடி போய் அடி அடிப்பாரு அப்புறம் அடிச்சுட்டு ஆஹ் அடிஷ்டு திருப்பி கடைக்
அம்மா அம்மா ஓ இந்த பேரன்ஸ் டீச்சர் மீட்டிங்குலாம் நீங்க யார கூட்டிட் போவீங்க அந்த மாரிலாம் ஏதாவது நடந்திருக்கா
நரியோ அது இன்ன சொல்றதுன்னா ஒரு தடவ வந்து யாரையோ ஒருத்தர கூட்டு போய் மாட்டிகின தேவ இல்லாம
நாங்க எல்லாம் அந்த மார்க்சி அந்த இது இருக்குல மார்க் சீட் ஏதோ தருவாங்கல்ல
ஆமா
அந்த மாரிலாம் ஒரு சில நேரத்துலல்லா ஸ்கூல்லியே உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்க வந்து இங்க கையெழுத்து போட சொல்லுவாங்க அப்டிம்மாங்க நா எங்க அம்மாவ கெஞ்சுவேன் அம்மா மா நீ தயவு செஞ்சு வந்துராதமா அப் ப்பாவ கூட்டிட்டு போறமா எங்க அப்பா அடி ப்பாரு ஆனா இருந்தாலும் எங்கப்பா ஹ ஆஃபீஸ்ல வேல செய்றனால அமைதியா இருக்கு ஆஹ் டக்குன்னு வந்துட்டு டக்குனு போய்டுவாரு கெளம்பலாமா ஒன்னு ஆச்சா சரி நான் கெளம் ம்பர நாளைக்கு வர கொஞ்சநேரோ வெயிட் பண்ண வுட்டாலும் செர் நா நாளைக்கு வரேன் அப்டின்டு கெளம்பிவாரு எங்க அப்பா பிரச்சன இருக்காது எங்க அம்மா வந்து வீட் ட்ல எல் எங்க வீட்ல நா என்னென்ன பண்ற குறும்பு செய்யறா இது பண்றா அது பண்றா வேல
அவுங்களுக்கு வேல இருக்காதுல பொறுமையா ஒக்காந்து கேப்பாங்க
அந்த மூஞ்ச மட்டும் வுட்டுட்டு மீதியெல்லாம் அடிச்சு வெளு வெளு வெளுத் தெடுத்துருங்க நாங்களாம் கேக்க மாட்டோம் அப்டின்ரூவாங்க ஓ
பார்வ ஒன்னு பாப்பாங்க நம்மள அய்யோ எப்டி இருக்கும் தெரியுமா அது
கப்புறோம் நமக்குன்ன என்னன்ன கிளாஸ்ல அத வச்சு வேற இப்டி சொல்றாங்க
ஆஹ் ரொம்ப கஷ்டமா இருக் எனக்கு வந்து து எப்டின்னா ஏ பேர் வந்து ஃபுல்நேம் வேற சொல்ல போனா அதுதா நா சொன்னதுதா அதோட சேர்ந்து இன்னொரு பேர் வரும் ஆ ய அதோட சேர்த்து கொஞ்சம் பெரிய பேர் வரும் அத வந்து ஒரு இங்கிலீஷ் மேம் எனக்கு டென்த்ல வரும்போது இங்கிலீஷ் மேம் அத வந்து அச்சு பேசாஆமா எவ்ளோ அழகா கூப்புடுது முடியும் அவ்வளோ அழகா கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கும் அந்த இங்கிலீஷ் நமக்கு என்னனா தெரியல செவன்த் லீயும் இதே மாரி ஒரு இங்கிலீஷ் மேம் இருப்பாங்க நான் வந்து எப்புடி ஏதாவது ஒரு வேல போனா தப்பிச்சிடுவேன் மோஸ்லி ஆனா வந்து அவுங்க எப்படி கண்டு எப்டி போனானு தெரியல கண் முன்னே இவனும் இருந்தான்இவனும் வந்து குட் பாய் கிடையாது இவன்னும் ஒரு ரவுடிதான் இவனும் ஊர் சுத்துவா இவனும் அவங்க கூட சுத்தர பையன் தான் இவன் அப்டினு சொல்லிட்டு என்ன வந்து வந்து நெறைய மேம் வந்து ரவுடியா இவன் நீ நல்ல பையன்ம்மா அப்படின்னு வாங்க இல்ல இல்ல இல்ல இவனை பத்தி நல்லா எனக்கு தெரியும் தெரியும் அது என்னானே தெரிலங்க எனக்கும் அந்த இங்கிலீஷ் மேம்கும் மட்டும் எப்யுமே ஆகாது டென்த்துலையும் அப்டிதா செவன்த் எல்லாமே அப்டித்தா அப்புறம் லெவன்த் டூவல்த்து இங்கிலீஷ் எல்லாம் அவங்களும் டார்கெட் பண்ணாங்க புல் அண் புல் இங்கிலீனாலே நா இங்கிலீஷ்ல ஓரளவு நா ஸ்கோர் பண்றே எப்டின்னா அசால்டா படிக்காம போயிட்டு போயிட்டு எயிட்டி நையண்டி அந்த மாரி நைன்டி ஃபைவ் அந்த மாதிரி எடுத்துடுவே அதுதா பிரச்சன சேரி ஓகே டைம் முஞ்சி
உம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பண்ணவா அம்மா கூப்பிட்டாங்க பேசிட்டு வந்த
ஓகே ஓகே ஆஹ்